ஆ மேம் குட் ஆஃப்டர்நூன் மேடம்
அதங் சார்
நல்லாருக்கிங்ளா மேடம்
ஆ நல்லாருக்கேன் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
இருக்கேன் மேடம் சொல்லுங்க மேடம்
சண்டே ஸ்பெஷல் என்னா சார்
ஆ கோதுமை தோச
என்னங்கு சார் மட்டன் சிக்கன் இல்லையா
இல்ல மேம் இல்ல மேம் நம்ம அவங்க அவலாக்கா வீட்ல லைக் பண்றது இல்ல அதனால சாப்பாடு வல்ல மாட்ட
பரவாயில்லயே சார் இங்கல்லாம் சண்டே ஆயிட்டா நான்வெஜ்லல்லாம் சண்டை தா
கண்டிப்பா மேடம்
பாப்பாங்களும் சாப்ட மாட்டாங்களா சார்
மேம் பாப்பா கொடுப்போம் பாப்பா தூங்கிட்டு இருக்கறா கால சர்ச்சுக்கு போயிட்டு வந்தான் சர்ச்சுக்கு போயிட்டு வரப்போ வெளையாட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு காலைல பேய் ஏழு மணி சர்வீஸ் போயிருவோம் போயிட்டு வந்ததுக்கு அப்றம் வந்துடும் ஒரு ஒம்பது மணிக்குள்ள முடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அத பண்ணலாம் அதனால இன்னைக்கு ஒம்பது மணிக் கு தா போனதே போயிட்டு வர சொல்ல நைட்டுஅப்பும் போனோம் பன்னென்டு மணி ஆயிடுச்சு மதியம் இப்ப வந்து கொஞ் எஸ் மேடம் அங்க ச இதுல இருக்குது மேடம் வெதர்லா எப்படி மேடம் இருக்குது
இங்க கொஞ்ச வெயில் தா சார் இன்னைக்கி
ஓகே ஓகே மேடம் மேடம் உங்குளுக்கு இந்த பாத்தரோ செய்யறத பத்தி தெரியுமா மேடம்
என்ன ஆஹா அது பாத்தில்ல சார்
அது அலுமினியம் கோட்டிங் பாது சில்வரு கோட்டிங் போறது
ஆ ஹா இல்ல சார் வீட்ல அதெல்லா பெரியவுங்க பண்ணுவாங்க சார் சும்மா வீட்ல பசங்கள பாத்துக்கிறது வீட்டுக்குள்ள இருக்க வேலைய பார்த் துக்கிறது அவ்ளோ தா மத்தபடிலா அதெல்லா தெரியாது சார்
அப்படிங்களா மேடம் இங்க நா கேள்விப்பட்டல பாத்தீனா மேடம் வாடிப்பட்டியில வந்து அலுமனியம்மு அதாவது நம்ம ஸ்டீல் போட்றாங்க மேல அந்த கோட்டிங் போட்றாங்கள மேடம்
ஆமாங் சர்
சில்வர் கோட்டிங்
ஆமாங்க சர்
அந்த கோட்டிங் வந்து பாத்தினா உங்ளுக்கு அங்க வாடிப்பட்டில பெரிய ஃபேக்ட்ரி ஒன்னு இருக்கு மேடம்
ஆ
அங்கதா மேடம் நமக்கு இது பன்றாங்க ரொம்போ என் சொல்து உடம்பு ரீதியா செரி ரொம்ப பாதிப்பு ஏற்படு மேடம் அந்த இதுல வேல செய்றவுங்களுக்கு ஆ நார்மலா வந்து பா ஆமா மேடம் தோ ஒத்தக்கடன் சொல்லி மதுரையில இருக்கு மேடம் அங்க வந்து பார்த்தீனா உங்ளுக் அந்த பாத்தர செய் றாங்க அங்கமே வந்து பாத்தீனா கனமான பொ லேசா லேசான பொருள் அதாவது சின்ன சின்ன ஒரு இரும்பு மாரி எடுத்து மேடம் யூஸ் பண்ணி இரும்பு தா மேடம் யூஸ் பண்றாங்க நா பாத் த அளவுக்கு இரும்பு பொருள வந்து தட்டி உங்குளுக்கு ப்ராசஸ் பண்றாங்க அதுல சின்ன சின்ன கம்பெனிஸ் லா பார்த்தீனா மேடம் உங்குளுக்கு அஞ்சு பேரு நாலு பேரு ஒரு ஃபேமிலி மட்டு தா ரன் பண்ற மாரி பண்றாங்க இந்த ஒத்தக்கடைங்கிறது ஃபுல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து பாத்தீனா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல
அது அது இருக்கு சார் அ அது ரொம்ப கெமிக்கல் சார் எங்க ஃபேமிலே எங்க மூத்தாரோட ஒய்யா ஒய்ஃப் வோட அம்மா தங்கச்சிங்க இந்த வேல தா சார் பார்த்தாங்க
ஆ செரிங் மேடம்
ஆ அவுங்க அம்மா வந்து ஒரு அஞ்சு வர்ஷஷோ பாத்தாங்க அவுங்க தங்கச்சி ஒரு ரெண்டு வர்ஷமா கூட அவுங்க அம்மா கூட ஹெல்ப்புக்கு தா போனாங்க அனா அவுங்க பார்க்கும் போது ஹெல்த் ஆவே இருந்தாங்க சார் திடீர்ன்னு சடனா ஒரு மூணு மாஸ்த்து தா படுத்தாங்க ரெண்டு பேருமே ஆ லைட்டா லூஸ் மோஷன் போச்சு வைத்தவலி அப்டி கொஞ்ச கொஞ்சமா பாச்சு ரெண்டு பேருமே ஒரு மாசத்து முன்ன பின்ன ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க சார்
அதா மேடம் நீங்க எவ எவ்ளோ நீங்க எவ்ளோக் எவ்ளோ சேஃப்பா இருந்தாலும் மேடம் அதனுடைய இது கெமிக்கலுடைய ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிரு மேடம் இது நமக்கு பாத்திரத்துல உள்ள கெமிக்கல் மட்டு சொல்ல மேட நா இதுக்காக சொல்லல நானு நார்மலாவே நம்ம இந்த தறி ஓட்டுறவுங்க பாத் தீங்கனா மேடம் உங்களுக்கு கெமிக்கல் அந்த கெமிக்கலுமே நமக்கு ரியாக்ட் ஆகு அந்த மில்லுல ஸ்பின்னிங் மில்ல வேல செய்றவுங்க பாரத்தீங்ன்னா மேடம் உங்குளுக்கு பஞ்சு டஸ்டின் என்னதா வாழ பழ சாப்
ம்
நான மெடிசன் எடுத்த செரி ஆயிரும் பாங்க இல்ல மேடம் அதெல்லா வாய்ப்பே கெடையாது குடலோட ஒரு ச சாஃப்ட்னஸ் பாத்தீங்ன்னா ரொம்போ மெல்லிசா இருக்கு மேடம் நம்ம கண்ணோட லேயர் மாரி அத வுட சாப்ஃ டா இருக்கு அப்ப அந்த பஞ் எல்லா போய் உள்ள ஒட்டி ஒட்டி ஒட்டி நம்ம பெரிய ப்ரச்சன ஆயிரு மேடம் நமக்கு தெரிய மாட்டிக்குது ஆனா இது வந்து நடந்தாதா நம்மோட வாழ்க்கை சுழற்சி முறைல வந்து மேடம் இதெல்லா நடக்கணு நடந்தா நம்ம பொழக்க முடியு
ஆமா
ஆ மேடம் பாத்திர செய்யறதா மேடம் சொன்னாதானே மேடம் ஒத்த கட சைடு
ஆமாங்க சார்
செய்றாங்க மேட குடும்பமா செய்யறப்போ வந்து அவுங்களுடைய வாழ்வாதாரமே அதான இருக்கிறப்போ இந்த மழ கால அந்த அதிகமா வெயில் இருக்கிறப்போ வந்து வெளிய செய்ய முடியாது மழ இருக்கிறப்போ வெளிய செய்ய முடியாது ஒரு சின்ன ரூமுக்குள்ளதா மேடம் செய்றாங்க அப்டிங்கிறப்ப உங்களுக்கு காத்தோட்டமான எக்சாஸோ அவுங்களுக்கு நார்மலா ஒரு ஃபேனோ இந்த மாரி எது வக்கிறதே இல்ல ஏ வக்கிறது அவுங்களுக்கு தேவைப்படாது அந்த அடச்ச மாரி ரூம்லதா மேடம் வேலயே செய்றாங்க
இவங்களு அப்டிதா சார் ஒத்த கட செய்வதா சார் வேல பாத்து பட்ற மாரி சின்னதா வச்சுட்டு வேல பாத்துட்டு இருந்தாங்க
சேரிங் மேடம் சேரிங் மேடம்
அவங்க அதாது கடைசி வரைக்கு அத காட்டவே இல்ல அவர் ஹெல்தியா இருக்க மாியே தா இருந்தாங்க ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க சடனா சும்மா காச்சல் ஃபீவர் லூஸ் மோஷன் அந்த மாரிதா படுத்தாங்க
மேம் இவங்க இவங்களுடைய என்ன அப்டின்னா மேடம் நல்லது கெட்டதுக்கு எதும் போ மாட்டாங்க போனான்னக் கி வந்து வியாபாரம் போயிரு நம்மளுடைய வாழ்வாதார போய் அடுத்து நமக்கு வேற வேல இல்ல இத செஞ்சத்த நம்ம வந்து அடு இப்போ சப்போஸ் எடுத்துக்காட்டுக் இருவ பாத்ர வச்சிருக்காங்களா மேடம் இருவ பாத்ர செஞ்சு ஒரு டார்கெட் வச்சுருப்பங்க அந்த பாத செஞ்சு முடிச்சதா நமக்கு அத சேல்ஸ் பண்ண முடியு என்னா பெரிய பெரிய கடைகள்ல பற்றறைகள் இருக்குறவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்குவாங்க அதா கடைக்கு நா குடுக்குறே ஒரு ஐந்நூறு செஞ்சு குடுக்குறே ஒரு மாசத்ல அப்டின்னு சொல்லி ஆடர் எடுத்துக்குவாங்க சின்ன சின்ன கட வச்சுக்க என்ன செய்வாங்க வாழ்வாதார போயிருண்டு எங்கெயு போவு ட மேட அவங்களோட சந்தோஷங்க துக்க எல்லாமே அதுதா இல்ல ஆம மேடம் இப்ப மேடம் அவங்களுக்கு எறந்தவங்களோடைய ஏஜ் என்ன மேடம் இருக்கு மேடம்
அவுங்க அம்மாக்கு ஏஜ் ஃபிப்டி இருக்கு சார் அப்ப பொண்ணுக்கு என்னோட ஏஜ்தா சார் ட்வெண்டி அவ்ளதுக்குள்ள வச்சி தேர்ட்டி ஒன் தேர்டி அவ்ளதா இருக்கு
ஆ அப்டிங்களா மேடம் ச்
ஒரு பைய இருக்கா இப்பதா செவன் இயர்ஸ்தா ஆவ்து
ரொம்ப கஷ்டம் இல்ல மேடம் இல்ல அவுங்களுடைய அடுத்துடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாடுச்சுல மேடம் எவ்ள நம்ம எவ்ளக்கெவளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அவ்ளக்குளவு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்ல மேடம்
அது சின்ன சின்ன இது கூட வெளில காட்ல சார் நல்லா இருக்கு நல்லா இன்கம் இருக்குன்னு அப்டிதா பா த்தோ சின்ன சின்ன ஹெல்த் இஸூ காமிச்ச அவுங்க செக் பண்ணி பாத்திருப்பாங்க நல்லா இருக்க மாரி
கண்டிப்பா அதுதா மேடம் சொன்னா மேடம் அதா மேடம் வெளில போ மாட்டாங்க அவுங்களுக்கு
ஆ இவங்களா சும்மா சின்ன சின்ன இ ஹெல்த் இஸ்யூஸ் வந்தா மெடிக்கல்ல மாத்ர வாங்கி சாப்ட்டுட்டு அப்டியே இருந்துட்டு கடைசி பாத்தா சடனா ரெண்டு பேருமே பண்ணிட்டாங்க
அதுக்குதா மேடம் இப்ப கவுர்மெண்ட் வந்து இப்ப ப்ராப் பரா வந்து ஒரு இது இஸ்யூ எடுத்துருக்காங்க மேடம் போலி டாக்டரு போலி ஃபார்மசி அதாது சர்ட்டிவிகேட் இல்லாததெல்லா வந்து இஸ்யூ பண்ணி அதெல்லா வந்து இப்போ இது பண்றாக மேடம் நா இங்க திருப்பூரு ஊர் திருப்பூர் கேள்விப்பட்டுருக்கிங்ளா மேடம் அங்க கேள்விப்படல பத் மேடம் ஒரு பூராமே வில்லேஜ்தா மேடம் மெயின் மெயின் சிட்டி இருக்குது உங்களுக்கு பாத்தீன்னா புல்லாமே வில்லேஜ் தா வில்லேஜ் சைடு ஊராமே பார்மசிஸ்ட்டு டூ ஃபார்மசி அவர் வந்து டாக்டரு இப்போ ச் காலையில ஃபார்மசியில ரன் பண்றாரு ஈவினிங் டையத்துல டாக்டர் டாக்டர் ஆய்ராரு இப்ப நம்ம புதுசா போறவங்களுக்கு எப்டி இருக்கும் ஒரு டாக் டர் பார்மசி வெச்சிருக்கரு அவரே பார்மசி வெச்சிருக்காரு பரவாயில்ல அப்டின்ட்டு பாக்குரே மேடம் அவர் மெடிசன் கொடுக்குறாரு மெடிசன் பார்மசிஸ்டா அவங்களுக்கு மெடிசன் தெரியம்ல்லே
ஆ ஆ அத வெச்சு கொடுத்துட்டு நான் டாக்டர் ன்க்குறாறு
இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுறாங்க மேடம் அப்டிங்கிறப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அந்த கையில் இன்சோரி ஆ போய் ச இது பண்ணணும் அதாவது ஒரு ஃபியூச்சருக்கு நம்ம தையல் போடணும் சொல்லும்ல அந்த தையல் போறத வந்து பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் அவரு பண்ணாம அந்த ஃபார்மஸ்ட் என்ன‌ பண்ணிடாரு டாக்டர் டாக்டர் ஆயிட்டாரு என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு மெடிசன் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரு மேடம் என்னன்னு கேட்டா வந்து செரியாரு உங்களுக்கு போங்கன்னு நினச்சிட்டரு எப்டி தையல் கை கிழிஞ்சிருக்குது தையல் போடணும் அதெல்லாம் பண்ணல அவரு தெரிஞ்சா தானே பண்ணுவாரு
ம்
ஆ அதனால் வந்து இத வந்து கவுவர்மெண்ட் வந்து த தடுத்துட்டு இருக்குறாங்க மேடம் இந்த மாரில்லாம் தடுத்துட்டு இருக்காரு ரீசண்டா கூட ஒரு பெரிய ஒரு அரஸ் வந்தாங்க ஃபார்மஸி ஸ்டாஃப் ஸ்டாஃப் நர்ஸா முடிச்சவர் வந்து டாக்டரா வந்து எடுத்து வேல செய்றாரு அப்டின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணாங்க இப்ப மதுரையில ஒரு லேடி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க மேடம் நம்ம ஆ ஆ அ அப்டி இருக்கிறப்ப இந்த மாரி வேலை சேய்ரவங்க்க எப்டி நம்ம போவாங்க வருவாங்க இப்ப அவங்க வந்து பீஸ் வரும் இதே நம்ம ப்ராப்பரா எம் பி பி எஸ் படிச்சு உங்களுக்கு படிக்கிற இது பயன்படுத்துறவங்கனு பாத்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு ஃபீஸ் அதிகம் அதனால அங்க போ மாட்டாங்க இந்த மாரி ஏலை குடும்பம் செரி நடுத்தர வரு குடும்பம்த செரி இந்த மாரி வேலை செய்றங்க எங்க பொவங்க மேடம் அம்பொருவா இருக்கும் மேடம் போவாங்க அவங்க என்ன செய்வாங்க ஏதோ ஒரு மெடிசன கொடுத்துட்டு செரி ஓகே உங்களுக்கு கியூர ஆயிரும் போங்கன்னு நினைச்சி விடறாங்க அப்போதக்கு ரெமடி கிடைக்கும் மேடம்
ஆமாங்க சார் அது திரும்ப பின்னாடி சைடு எஃபெக்ட கொண்டு வந்துரும்
ஆய்ஸ் அது இதாயிரும் மேடம் கண்டிப்பா தொந்தரவாயிரும் ஆனா அது அவங்களுக்கு தெரியமாடிக்குது மேடம்
சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டங்க சார் அதான் காசு கம்மியா இருக்கு அப்டிபாங்க எல்லா வீ்ட்லயும் அப்டிதான் சார்
இல்ல மேம் அதுக்கு வந்து விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க மேடம் இது ஏன் மேடம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொலிறேண்ணா மேடம் இப்போ நம்ம சின்ன சின்ன பொருளை வந்து வாங்கிறோ ஒன்னும் இல்ல மேடம் நம்ம பிராண்டட் நேம்லாம் ஒன்னு தப்பா பேசல ஒரு சின்ன பொருள் வாங்குறோம் வெச்சுங்களே வாங்குறப்போ டூப்ளிகேட்டும் இருக்குது நல்லதும் இருக்குது ஆ எடுத்துகாட்டுக்கு கிண்டர்ஜாய் எடுத்துங்கள மேடம் கிண்டர்ஜாயல ஒன்னொன்னு புதுச வுட்டுருக்காங்க நார்மலா ஒரு பத்து ரூவாய் கிண்டர்ஜாய் அது கிண்டர்ஜாய் ஒரிஜினல் எவளவு நாப்பது நாப்பருவா நாப்பத்தி அஞ்சு ருவா வருது மேடம் அது வந்து அதுவுமே உடலுக்கு தீங்குதான் இது உடலுக்கு தீங்குதான் ஆனா சேல்ஸ் பண்றலாம் மேடம் இத அனுமதிக்கிறது யாரு மேடம் விக்கிறா நம்ம அனுமதிகிறோ நம்ம அனுமதிறதுனால தா அவன் ப்ராடக்ட் பண்ணி அனுப்புறான்
குழந்தைய கேட்கணும்ல சார் குழந்தை அப்டி கத்துங்க அது அதெல்லா அடிட் ஆக்கி வெச்சுட்டாங்க அத பாத்துட்டு விளம்பரத்துல பாத்துட்டு
அதா மேடம் இத வந்து நம்ம வ அதிகமா ஊக்குவிக்கிறதுனாலதா மே டம் இந்த மாரி பொருள் எல்லா வருது மேடம் இந்த மாரி பயன்படுத்துறவங்க அதிகமா ஆயிட்றாங்க மேடம் இவங்களுக்கு அந்த எ எறந்து போனாங்கள ஒரு ரிலேட்டிவ் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர் அந்த மாரி விழிப்புணர்வு ஏதா ஏர் படுதுற மாரி உங்களுக்கு எதாவ்து தெரிஞ்சு இருந்தா நீங்க ஏதா விப்புணர்வு ஏதா பண்ணுங்க மேடம்
ஆ சரிங்க சா
ஏதாவு நம்ம சொன்னோம்னா கேக்க மாட்டாங்க மேடம் நம்ம வந்து ஒரு உயர் அதிகாரியோ அவங்களுடைய சொந்தக்கார தா மேடம் நா இல்லலைன்னு சொல்லி சொல்லல அவங்க அத வந்து அத எ ஏத்துக்க மாட்டாங்க இந்த பொண்ணு சொல்லி இந்த பைய சொல்லி நம்ம கேக்குறதா அந்த மாரி ஒரு மணப்பக்குவோ வந்துருவாங்க
சார் ஏத்துக்கிட்டாலுமே சார் நம்ம அது இப்ப சொன்னாலுமே திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் அந்த வேலைய தா பாக்குறாங்க சொன்னாலுமே எங்களுக்கு வாழ்வாதார வேற என்ன இருக்கு இருக்க வரைக்கு இருக்கனொந்தா சம்பாதிக்க வேண்டிக்கு சம்பாதிக்க வேண்டியதுதா அப்டி சொல்லிறாங்
பாருங்க ஓப்பன் ப்ளேஸ்ல பாருங்க அதுக்கூட வென்ண்டிலேஷன் வெச்சு பாருங்க எது எக்ஸாஸ்ட் வெச்சு பாருங்க ஏ ஒரு ரூம்குள்ளயே போட்டு அடஞ்ச உங்கள இப்ப ஒரு நாலு செவத்துக்கள அடஞ்சு உங்கள வேல பாக்குறதுக்கு ஃப்ரீயா வேல பாக்குற பாத்துருக்கிங்ளா மேடம்
அவங்க செல வீ ட்டுக்குள்ள எல்லா பாக்கல சார் சும்மா இந்த கீத்து கொட்டாய வெச்சு கட்டி அதுலதா பாத்தாங்க அப்டி இந்துமே அவங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு நல்லா காத்தோட்டமாதா இருந்துச்சு
அதா மேடம் அதா அப்ப எவ்ளோ கெமிக்கல் ம மேடம்
இல்ல நீங்க சொன்ன மாரி டைமுக்கு சாப்றது இல்ல நல்லா சா வருமான் டைமுக்கு சாப்புடாம அதுக்குள்ளயே வேல பாக்குறது டீய ஒரு டீய வாங்கி குடிச்சுட்டு ஆ நம்ம போய் சாப்புட்டோ வீட்டுக்கு போய் சாப்ட்டு வந்தோனா டைம் ஆயிரு போ முடியாது சம்பாதிக்கணு சம்பாதிக்கணு சம்பாதிக்கணுன்ட்டு உயிர விட்டுட் உக்கார வேண்டியதா
கண்டிப்பா மேடம் கண்டிப்பா மேடம் மேம் இப்ப நமக்கு மதுரை பக்கத்துல மேம் இந்த கிராம சுத்தி உள்ள கிராமங்கள்லா என்னென்ன மேடம் அது
என்னங்க சார்
மதுரைக்கு பக்கத்துல உள்ள சுத்தியுள்ள கிராமங்கள் என்னென்ன மேடம் ஃபேமஸ் மேடம்
இங்க என்ன ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்ச எங்க ஏரியா சைடு வெவசாய தா சார் அதுக்கப்புறோ நானு ச சொன்னதுதா கோழி பண்ண
அதுதா ச சேம் அதுதா இல்ல மேடம் சரி மேம் மேம் யானைக்கால் யானை கா யானை காலா ஏதோ சொன்னாங்களே மேடம் பெரிய பா பாற மாரி யான மாிர இருக்கும்ல மேடம்
ஒத்த கடைா ஆயா
ஆ ஒத்தக்கட தா மேடம் அ யான மலைமா மேடம் ஏதோ ஒன்னு மல சொல்லுவாங்களே அதெல்லா அதெல்லா அதெல்லா உண்மையா மேடம் அந்த மாரி இருக்கதெல்லா மேடம்
ஆ இருக்கு சார் அதை பாத்தோனா யானையோட ஸ்ட்ரச்சர் மாரியே தெரியு அதனால அதுக்கு யான மலனே பேர் வெச்டாங்க
சரி மேடம் அது அது வரலாறு ஏதா தெரியுமா மேடம் உங்களுக்கு
ஆஹா அந்த அளவுக்குல்லா தெரியாது சார்
சரி சரி மேடம் சரி மேடம் இல்ல நா கேள்விப்பட்டது பாத்தீங்ன்னா ஒரு எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னாரு ஒரு யானை வந்து அந்த காலத்துல வந்து யான வந்து வந்துச்சு பசு வந்து வந்துச்சு பசு மலன் சொல்லி அதனால பசுன் சொல்லி சொல்லுவாங்க பசு வந்து வந்துச்சு பசு வந் தடுத்தனால அந்த யானையு வ தடுத்து யானையு சேந்து தடுத்துச்சு அந்த கடவுளு மீனாட்சியி கடவுள் வந்து நிறுத்தி வெச்சாங்க இல்லைன்னா வந்து நம்ம அந்த மதுரையவே அழிச்சிருக்கு அதனால யானை வந்து அமத்தி வச்சனால அந்த யானவந்து அங்கே ஒக்காந்துகிச்சு அதனால யான மலைன் சொல்லி பேரு வந்துச்சு சொன்னாங்க பசுமலைங்கிற பேரு அதுதீ வந்துச்சு பெரியபஸ் தும்மாடு வந்துச்சு அதுனால மதுரைக்கு வந்து ஜல்லிக்கட்டு நல்லா பேமஸ் ஆச்சு அப்பயே அந்த காலத்துலே வந்து அ கடவுள் வந்து தடுத்து வச்சுருக்காரு ஆனாலு பசுமலைஞ் சொி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க மட்
அந்த அளவுக்குலா கேட்டுக்கிறது இல்ல சார் வீட்லப் பெரியவுங்க கிட்ட யானைமலையா செரி மல பசுமலையா பசுமல அது
இல்ல மேம் இ வந்து இல்ல மேம் இது வந்து நம்ம வ வர்லாறு மேடம் வரலாறு வந்து நாளைக்கு கொழந்தைல சொல்லி தரம்ல இப்ப நார்மலா மேடம் நம்ம ஊரு அதா மேடம் இப்ப நம்ம ஊரு இருக்குன் வச்சுக்கேங்க மதுரை ஏ வந்துச்சுன் சொ சொல்லுங் உங்களுக்கு தெரியுமா மேடம்
அஹ தெரியிலே சர்
அதா மேம் நா தெரிஞ்சளவுக்கு பாத்தீன்னா மருதமரொ வந்து அதிகமா இருந்த்ச்சு மேடம்
ஓ